லோ
ஹலோ
வணக்கம்
வணக்கம்
என்ன பண்ணறீங்க
என்ன பண்றே சும்மா ஃபோன் பாத்துட்டு இருந்தே
ஓகே சாப்பிடாச்சா
ம் சாப்பிட்டாச்சு இப்பதா சாப்பிட்டுதா செரி ஃபோன் எடுத்து வெச்சு ஃபோன் பாத்துட்டு இருந்தே அப்புற என்ன ரொம்ப நாள ஆளையே ரொம்ப நாள ஆளையே காணோ
எங்க ஒரே வேலை
ம்
அப்ளயே அப்புறோ ஊருக்கு போயிட்டே ம்மே அங்கெல்லா நோம்பி அது இதுன்ட்டு எப்டியூ பசங்களுக்கு ஸ்கூலல்ல லீவ் இப்போ முடிஞ்சதா
ம் ம்
செரி கடசி வாரணாலூ எல்லாரூ மறுபடிய ஊர்க்கு வந்தாங்க எல்லாரூ பாட்டி வீட்டுக்கு செரி எல்லா போயி்ட்டு ஒன் வீக் ஸ்பெண்ட் பண்ட்டு அப்புறோ எல்லாரூம் போய்ட்டாங்க நானூ வந்டே வீட்டுக்கு
செரி நீ சாப்ட்டியா
இப்பதா வேல வேலைய முடிச்சிட்டு சாப்ட்டு வந்து படுத்துருக்கே
இட்ஸ் சேவ் யூர் மதர்
எப்பய்ல வீட்ல தலே ஓட்டறது ஆ மல நைட்டு் பேஞ்சது
ம்
அப்புறோ இப்ப வெயில் பயங்கரமா அடிக்குது அங்க
இங்க சும்மா மழ பயங்கரமா இடி மின்னல் காத் துதா இருந்துச்சு அ ஸ்டார்ட் ஆச்சு பட்
போன வாரத்துல காத் சமையா வன்சு எங்க இருந்தீங்க அப்ப ஊர்லயா இங்ஙயா
போன வாரத்துலனா சண்டேலயா
சான்சு டெய்லியூ வர்து இல்ல சண்டே இல்ல சாட்டர்டே நெனைக்கிறே
ஆ இல்ல ‌இங்கா சேலம்லா தா இருக்கோ
ஆ ஓகே ஓகே
அது என்னம்மோ இந்த டைம்ல இப்ப ஒரு டூ வீக்ஸா காத்து இடி மின்னல் தா பயங்கரமா இருக்கோ தவிர மழ பெருசா இல்ல இல்ல பரவால்ல கிளைமேட் கொஞ்சொ சேஞ்ச் ஆயிக்குச்சு
அன்னைக்குனா காத்து பயங்கரோ
ம் ம்
அது வீட்டுக்கு பின்னடி இருந்னால குப்ப அடிக்கல வீட்டுக்கு முன்னா முன் சைடு வந்திருந்ததுன்னா சரியான குப்ப அடிச்சிருக்கூ வீட்டுக்குள்ளே
ஆம் போன வருஷோ ஓரளவுக்கு சம்மர்ல மழை பெய்ஞ்சது இந்த வருஷோ சம்மர்ல ஆனா பரவால்ல இந்த மழை இல்லைனாலூ தென்னை மரம்ல்லா காயஞ்சு போயிருக்கூ
ஆமா அதே ஓகே தா இந்த
அப்படியே அப்படியே தல்லாச்சு என்ன சொல்றது போ இம்ப ஒரு நாலஞ்சு வருஷொ முன்னாடி மழையே இல்லாம எல்லா அந்த ஒரு மாரி எல்லோ கலர்ல ஆ எல்லோ கலர்ல ஆச்சுல்ல
ஆமா
அந்த மாரி இந்த வர்ஷமு ஆயிடுன் நெனச்சே அந்த மழ பேஞ்சு கொஞ்ச அப்டியே எல்லா காப்
காப்பாத்தி விட்ருச்சு பரவால்ல இன்னு ரெண்டு மழ பேஞ்சா தமிழ் ஈசியா ஓடிரு
ஆமா எவ்ளோதா நம்ம தண்ணி கெணத்துல இருந்து தண்ணி பாய்ச்சு வுட்டாலுமே ஆ ஆமா ஏன்னா இவ்ள நால நாங்க எல்லா செடிக்குமே தண்ணிவுட் இருந்தே எதுவுமே அந்த கொழுந்து வர்றதோ அந்த ஒரு செலசெலுப்பே இல்லாத இருந்துச்சு இப்போ இந்த மழை பேய்யவூ ம் மாங்கா மரத்துல இருந்து எல்லாமே இந்த பரண்ட செடியில இருந்து எல்லா செடியுமே பாத்தீங்கன்னா நல்லா கொழுந்து விட்டுருக்கு
ஓ செடி நெறய இருக்கோ
செடி இருக்குது ஆனா காய் இந்த வருஷோ மாங்கால்லா டேஸ்ட் இல்ல
ஆ ஹா
அது நாட்டு மர இருக்கிற வரைக்கு அந்த புளிப்பு அந்த இனிப்பு சேந் து அது ஒரு டேஸ்ட் இருந்துச்சு இ இது எல்லா அந்த ஹைபிரிட் வந்ததுல இருந்து மர வச்சு மொத ரெண்டு வர்ஷ அது ஒரு டைப்பா காயி வந்து நல்லா பெருசா அது ஒரு டைப் பா இருந்தது பழோ அ நடுவுல வந்துட்டு கொஞ்ச என்னாச்சுனா அந்த புழு வெச்சு வெச்சு இதாய்டுச்
அதனால அதா ஓகே ஓகே ஓகே
அப்றோ இப் இந்த வர்ஷ பாத்தா டேஸ்ட்டே இல்ல அது ஒரு மாரி பழுத் த்தருக்கு அவ்ளோதா அது சாப்பிட்லா இன்னொரு பழ சாப்பிட்லா ஆமா சாப்பிட்லானு இல்லாதெல்லா இந்த அதாவ்து முன்னெல்லா வந்து வந்து வெல பேசி மரத்துக்கு இவ்ளோ அப்டின் குடுத்துட்டு எல்லா பொறிச்சிட்டு போயிருவாங்க இந்த வர்ஷ வந்து பாத்துட்டு கம்முன்னு போயிட்டானுங்க
இல்ல இப்ப எல்லா வந்து ஹைபிரிட் ஆனனால எல்லா ஏகப்பட்ட மர எல்லா வச்சுருக்காங்க நாட்டு மரமே இல்ல
ஆ எஃப் எம் ல சொன்னாங்களாமா கிலோ அஞ்சு ரூவாய்க்கு விக்கிது மாங்கா அப்டின்ட்டு
தேல என்னன் நா கேக்கல
இந்த வர்ஷ கொஞ்ச மாங்காலா
டல்லு தா சீசன் டல்லு
ம் நாங்க அப்போவ்லா பழைய மர அ நாட்டுக்கு மர இருந்துச்சா அது செ மர செத்துப் போச்சு ஆனா அதுலலா பழ சூப்பரா இருந்தது
ஆ அதுலா அது அந்த மரமே பெருசா இருக்கு பாக்கவே ஆசையா இருக் கு மர மரத்து மேல ஏறக் கூடாதுன்பாங்க ஆனா கெளைலா கொஞ்ச வீக்கா தான் இருக்கு
ம் ஆமா
நெறையா பேரூ இந்த மாங்காவ அடிக்க மர ஏறிலா உளுந்து கை ஒடைச்சிக்கிட்டவ்ங்களா நெறையா பேரு
ஆமா என்ன சொல்றது நம்ம இந்த இது குச்சி வெக்கறத்துக்கு அதுக்கு தென்ன மரமே பெஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ஒரு நூறு நூத்தம்பது மர இருந்துச்சு அப் ப்டினா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு இருவத்தஞ்சாயிர நம்ப சம்பாரிச்சிற்லா ஒரு
ஆமா பிரச்சன இல்ல ஈசியா
ஆமா வேறமாரி ஒருஸ் அ ஃபைவ் தௌசண்ட் செலவானாலு அந்த ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ல ஒரு ஆ தேர்ட்டி தௌசண்ட் வச்சிக்கிட் ட்டா கூட வருது அப்டினா ஒரு ஃபைவ் தௌசண் செலவுனா கூட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண் நம்ளுக் க்கு மீதிதா ஆ நம்ம குச்சிலா வச்சி அத ஆ
இப்ப ஃபியூச்சர்ல வச்சிக்கலான் ஒரு ஐடியா இருக்கு பாப்போ
இன்னா அதுதா பெஸ்ட் என்னன்னா சம்மர் வந்துட்டா என் வேற எந்த இதுவு தோட்டத்துல போட கூடாது
போட முடியாது ஆமா
இவுத் போடலினா பெஸ்ட் ஏன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம எந்த பெருசா எந்த வேலையு கெடையாது அப்ப நம்ம ட்ரிப்பு போட்டுட்டோனா தண்ணி பாஞ்சுக்கு ஆ அ மழ இருக்க மழ பெய்றப்போ தண்ணி பாய்க்கிற வேலையு நம்
பண்ணுவாங்க திரும்பி ஆமா தண்ணி வேலையு கம்மி தா ஒரு அப்டியே ஆள் போட்டாலு ஒருத்தர் போது அவ்ங்களே எல்லா பண்ணிருவாங்க
ம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஃப் ல மரத்த சுத்தி கெளறி விட்டு கொஞ்ச ஒர வெச்சு
ம் ஒரு வச்சிருந்து நம்ம வாங்குனா மட்டையெல்லா எடுத்து போட்டு கிளி கிளீனா வச்சிருந்தா போது என்னப் பிரச்சன்னா இப்ப வீடு பக் க்கமா இருந்தா அந்த பூச்சி பாம்பு இதெல்லா உள்ள இருக்கு அதெல்லா கிளீன் பண்ட்டே இருக்கணு
ஆமா இல்ல இப்ப அதுதா யோசிட்ருக்கே ஃபுல்லாவே அது வச்சாங்க அது ஃபுல்லா வைக்கலான் பிளான் பண்றோ இப்பதா அந்த ஒரு டைம் இந்த தண்ணியே இல்லாம ஒரு வருஷோ ரொம்ப ரொம்ப காஞ்சு போச்சில்ல அந்த இதுல பயந்துகிட்டு வைக்காத உட்டாச்சி ஆனா இப்ப கணக்கு பாக்குபோது அ குச்சி வச்சி அத ஒன் இயர் வெயிட் பண்ணி அ இதுக்கு நடுவுல பில்லு வெட்டி அப்புறோ மருந்த அடிச்சி இந்த இதுக்கு இதே
மற்டியு மற்டியு ரெகுலர் ஒர்க்கலா இதுனா பிரச்சனல்ல வச்சிட்டு கம்னு உக்காந்துக்கலா மெடையில கூட அத பண்ணிக்கலா
ஆமா டைம் அதிகோ நம்ப ஒன் இயர் ஒன்ஸ் அத பண்ணனு அது இல்லாம ஆ மருந்து அடிக்கிறது பில்லு இது பண்றது இந்த மாரி நெறைய ஒர்க்கு அதிகோ செலவு அதிகோ நம்மளுக்கு ரிட்டன் பாத்தீன்னா கம்மி தா நம்ளுக்கு பிராஃபிட் வந்து அதுல கம்மிதா
ம் அதுவு ரேட் இருந்தா தானா
நாமா அது ஒரு ரொட்டேஷன் மாதிரிதா இப்போ ஒன்னு இல்ல எப் ப்போமே எனக்கு வெவரோ தெரிஞ்சி இதுதா மரவள்ளிகெழங்குதா வப்போ இந்த வருஷோதா எனக்கு தெரிஞ்சி ரொம்ப கம்மி ஒரு ஏக்கர் அந்த மாரிதா வச்சிருக்காங்க
ஆ
அ மூனு வயலு அதுலியுமே ஒரு வயல் மட்டுதா நல்லா இருக்காமா மீதி ரெண்டு இதுலியு
இக்வர் போன் வந்திச்சா அதா முன்னமார் பருவ மழ ஒழுங்கா இல்ல வெயிலு கட்டால்லானால அந்த எல்லாமே மாறுது
ஆமா போன வருஷோ ரேட்டு அ ஒன்னு சரியில்ல
ஆமா அப்டி சொன்னைட்டு இருந்தாங்க நம்ப போட்டதுல்ல சொல்றதுதா தெர்ல நாங்க நாங்க நெக்ஸ்டியிர்தா வச்சாதா வப்போ பாப்போ அல்ல ஆணின் நீவ் ஆணின் மட்டு வச்சிட்டுவுட்டற வேண்டியனு பாத்துட்ருக்கே
ம் அது தென்னமரமே பரவால்ல
அதா அதா கம்மல் பாதி வச்சிட்டு பாதி விவசாயோ பண்ணிக்க வேண்டியதா
ம் அப்புடிதா பண்ணு ஆனா தென்னமரோ வஷ்டம்னா அது நடுவுல நம்ப எதும் பண்ணக்கூடாது நாங்க என்ன பண்ணோனா ஆ ஒரு அம்பது மரோ இருக்கு அந்த அந்த தோட்டத்துல மட்டு அ துல என்னாச்சின்னா சரி மாட்டுக்கு துளக்கானி சி சாரி துளக்காணியில்ல தட் ட் தீவனத்தட்டு சொல்லுவாங்கல்ல
ஆமா
அது போட்டோ
ம்
செரி வேணா வேற எதுவும் நம்ப போட முடியாது நெலல்ல வராதுன்ட்டு அ இது தட்டு இப்ப அ வச்சுவுட்டாங்க அது வந்து தட்டு நல்லா வெளையுது ஆனா மரத்துல வந்து காப்பு கம்மியா இருக்குது
மரத்துல அதான் இது இது ஒரம் புரா அதுக்கு போயிடுது
அதுக்கு போயிருது ஆமா அதனால அப்புறம் ஒரு ஒன் இயர்ஆட்டோம் பாத்தோம் அப்பறம் மரம் ஒன்னும் பெருசா காப்பு புடிக்கல அத முன்ன இருந்த மாரி இல்ல அப்டின் சொல்ட்டு இப்ப எல்லாமே அ அறுத்துட்டு அப்டியே விட்ரலாம் ஓட்டி விட்ரலாம் அப்டின்ட்டு
ஆனா வாழை மரம் வைக்கலாம்ல
வாழைமரம்லாம் ரிஸ்க்கு ஒரு காத்து சொழட்டி அடிச்சதுன்னு வச் கோ எல்லாமே சாஞ்சி போயிரும் அது இல்லாத அது ஒ க்கு அதிகம் ஆமா வச்சோம் அதுவுமே ஒன் இயர் வெச்சு பாத்தோம் அது வந் து என்ன சொல்றது ரெண்டு மூனு ட்ரிப் அவுங்க வந்து வந்து பாத்து மூத்தர வரைக்கு வெயிட் பண்ணி அது அறுக்கறது அதெல்லா வேல அதிகோ காத்
வேலை டைம் அதிகோ அ மெயின்டன்ஸ் அத இத குபுற குப்பயாகடக்கு
ஆமா முட்டு குடுக்கணு அதுக்கெலா ம் அதல்லா ரிஸ்க்கு
அதா வதா வயலுக்குள்ளே இருக்கணு
ஆமா பாக்கப் போனா இப் போ நம்ம வீட்லே தோட்டத்துல இருக்கிற மாரி இருந்தா நம்மளுக்கு தேவை பட்ட நம்மளும் எல்லாரும் வெளில இருக்கறதுனால அதெல்லாம் ரிஸ்க்குதானே
இப்ப இதே வேலையா இருந்தா தெரிஞ்சுக்காது ஆனா பல வேலை பண்ணிட்டு இருக்கோம்
ம்
அப்புறம் பாதி நாள் வெளில போயிடும் ஃபங்கஷன் போறோம் அங்க போறோன்டு ஓடிடுவோம்
ம் ம்
அப்பறம் என்ன செய்றது
ஆமா
செரி இப்போ லன்சு லன்சு ரெடி பண்ணுமா இல்ல காலையில சமைச்சதானா
இல்ல ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு மட்டும் செஞ்சு குடுத்தாச்சு லன்ச் ரெடி பண் ஆமா எல்லா அதுதான் என்ன இப்ப வெளில ஆபீஸ் போறவங்களா என்ன காலையில எந்திரிச்சு குளிச்சு சாப்ட்டு கெளம்பிறாங்க அந்த நைன் ஓ கிளாக்ன்னு வச்சுட்டா கூட ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கு வந்தா அவுங்களுக்கு அந்த வேல அதோட முடிஞ்சது வந்தோனே சாப்டு படுத்துறாங்க நம்ளுக்கு அப்டி கெடையாது காலையில எந்திரச்சதுல்லந்து நைட்டு எல்லா சாப்ட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எல்லா வேலையும் பண்ணிதா ஆவனும்
வீட்ல போனாலும் பசங்க எந்திருச்சு அத வேணும் இத வேணும் பாணுங்க நடு ராத்திரில
ஆமா அது வந்து என்ன வ நேத்தா நேத்துதான் நெனைக்கறேன் அ என்னாலும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சாப்பிட்டோன்னே நான் போய் தூங்கறேன் அவ்ளதான் நான் நெனைச்சேன் அ நீங்கெல்லாம் டயர்டா இருக்குதுன்னா சாப்பிட்டோன்னே தூங்கலாம் நாங்களும் அப்டி தூங்க முடியுமா நான் அப்டி தூங்கனா என்னாவரது காலைல அவ்ளோதான் அடிச்சுப் புடுச்சு நைட் செய்றதுக்கும் காலைல செஞ்சா இன்னும் லேட் ஆயிரும் ஆமா அதனால நேத்து நானு நான் என்ன பண்ணுனேன்னா எல்லாம் முடுச்சு எல்லா சாப்பா அப்றம் தான் போட்டு மறுபடியும் அ வ பாத்தரத்தக் கழுவுறது எல்லாமே வந்து முடிச்சுட்டு முடிச்சு சிட்டே படுத்துக்கறது
அதான் பெஸ்ட்டு கம்முனு கால்ல ஃப்ரீயா இருக்கலாம் அவசர அவசரமா எல்லாத்தையு எடுத்துப் போட்டுக்கிட்டு டென்ஷன்தான் வீட்ல டென்ஷனானா வீட்ல சண்டதான் ஆவும்
ம் ம் சண்டனா சண்ட பயங்கர சண்ட வருது நீ இந்த வேல செய் நா அந்த வேல செய் ஆம்மா எல்லா வீட்லயு நடக்குற சண்ட அந்த பெர்சன்டேஜ்தா வேரி ஆவு ம்
கரெட்டுதா சண்ட சண்டயோட போய்ட்டா பிரச்சன இல்ல அது அடுத்த லெவலுக்கு போனாதா பிரச்சன
எப்டி அடிதடியா
அது நடக்குதுல்ல வீட்ல சேரி ரைட்டு பாருங்க அப்றோம் பாப்போ
ம் சேரி ஓகே ஆ பாய்